இத்தா சிஸ்டர்
வணக்கம்
உம் நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரும் எப்பிடி இருக்காங்க
உம் நல்லா இருக்காங்க சிஸ்டர் சொல்லுங்க உம் ம் நீங்க வந்து இப்போ இப் நம்ம வந்து அ சென்னையில இருக்கோ நீங்க எங்க இருக்கீங்க உங்களோட கிளைமேட் எல்லா எப்டி இருக்கீங்க கோடை காலத்துல நீங்க என்ன பண் என்ன மாரி செயல்லா ஃபாலோ பண்றீங்க அத பத்தி ஏதாவது ப பகிருந்துங்க ஏ கூட
ஆ நாங்க எல்லோ சென்னையில தா இருக்கோ இப்போ பாத்தீங்கன்னா நேத்துன்னா நல்லாவே மழை இந்த ஏரியால
நாங்க பாத்தோன்னா நேத் து எங்க வீட்டுல எல்லாருமே சேந்து கோபுலத்துக்கு போனோ அங்க கோவலம் பீச்சுக்கு போயி ட்டு உக்காந்துட்டு வரலா அப்படின்ட்டு போனோ ஃபேமிலியா போகும்போ து என்னா ஆயிடுச்சு பாதி தூரோ பீச்சு கிட்ட போகும்போதே செம்மையா மழ பேஞ்சிச்சு ரொம்ப மழ ரொம்ப என்னா ஆயிடுச்சு நம்ம ரெயின் கோட்
இருந்து
ஆமா ரெயின் கோட் கூட எடுத்துட்டு போயி பாப்பாவுக்கு ரெயின் கோட் இல்ல அப்படின்ட்டு பாப்பாக்கு ஃபுல்லா போட்டு மூடிட்டு கூட்டிட்டு வந்த ஆனாலு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒடம்பு ஃபுல்லா நெற நெறஞ்சிருச்சு எனக்கு ஆமா இங்க இருந்து நம்ம கோவலத்துக்கு போற வரைக்கு கூட நல்ல தொடர்ச்ச மழ தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு நிமிஷோ கொஞ்சோ அது நிக்க மாதிரி இருக்கு மறுபடியு பாத்தீங்கன்னா ஸ்பீடா வருது மழ அந்த மாரிதா நேத்து நம்ம பயண பண்ணுணோ ஆனா ரொம்பவே நல்லா இருந்து ச்சு நம்ம இரு சக்கர வாகனத்துல பயணம் பண்ணும் போது எங்களுக் கு ரொம்பவே புடிக்கு நம்ம பாத்தீங்கன்னா நான் நான்கு சக்கர வாகனத்திலயே எனக்கு அவ்வளவா ஆ போறது பயணம் பண்றது புடிக்காது இருச்சக் சக்கற வாகனம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கு அதுல நல்லா காத்தோட்டமா நல்லா காற்றை சுவாசிக்கிட்டு அப்பறமா இயற்கைய ரசி ரசிச்சட்டு அப்பறமா மல் நெறைய மரங்கள் இருக்கு அதெல்லா பாத்துட்டு அப்படியே காத்தோட்டமா போறது எனக்கு ரொம்பவே பிடிக்கு நேத்து பாத்திங்க ட்ருந்துச்சு அது ஒரு ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பாப்பா இருந்துச்சு மடியில அதுதா கொஞ்ச கஷ்ட மா இருந்துச்சும் ஆ அது மேனேஜ் பண்ணச்சு மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த மழ பெய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருசு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஃபேமிலியோட ஜாலியா போயிட்டு உக்காந்துட்டு அப்பறமா வீட்டுல அம்மா ரொட்டி எல்லா செஞ்சாங்க எடுத்துட்டு போய் உக்காந்து சாப்ட்டோ அப்பறமா பாத்தீங்கன்னா பாப்பாயா எடுத்துட்டு போயி அங்க உக்காந்து கட் பண்ணி எல்லாருமே பீஸ் பீஸா எ கணவர் எல்லாருக்கு பீஸ் பீஸா கட் பண்ணி குடுத்தாரு பீச்ல போய் உக்காந்து பப்பாயா கட் பண்ணி சாப்ட்டோ நல்லாவே இருந்துச்சு தோழி நீங்க எங்க போய் நீங்க ப்போ லாஸ்டா எங்கியாவது போனீங்கள
நா வந்து லாஸ்ட்டா வந்து ம் ஒரு பீச் சைடுக்கு தா போயிருந்தோ அங்க வந்து நம்ம கப்பல்ல போற மாதிரி இருந்தது அது வந்து எனக்கு ரொம்பவே புடிச்ச மாதிரி இருதுது நான் புது முதல் தடவ வந்து ஒரு ஆழமான கடல் மாதிரி வெத்துல வந்து நான் அ போட்ல வந்து பயணம் பண்ட்டு போனேன் ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருந்தது அங்க போயிட்டு நம்ம வந்து ஒரே நம்ம போனது வந்து வெய்யில் வந்து அன்னிக் கி கம்மியா இருந்தது நம்ம வந்து போனது ஒரு நாலு மணி ஆயிட்ச்சு அங்க போயிட்டு நாங்க தண்ணில ரொம்பவே ஹாப்பியா வெளையாடுனோம் ஃபேமிலியோட அதுல பாத்தது நம்ம வந்து மா மாம்பழம்ல்லாம் எடுத்து போனோம்
அப்டிங்களா
மாம்பழம்ல்லாம் எடுத்துட்டு போனும் பத்தா வந்து நம்ம பீச்ல வந்து ஆ கட் பண்ணி விளாட விளாட போட்டு சிஸ்டர்ஸ் கூட ஆ ஃபேமிலி கூட சாப்பிடுறது வந்து ஒரு தனி சந்தோஷம் கண்டிப்பா இது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த மாதிரி பண்ற த எனக்கு நாம வந்து அந்த தண்ணிலயே நினைஞ்சுட்டு நம்ம அ மாம்பழம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலி கூட ரொம்பவே நல்லா
ஆமா ரொம்பவே நல்லா இ ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க சொல்லும் போது கூட எனக்கும் அந்த மாரி ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு தண்ணிலயே நனைஞ்சிட்டு மாம்பழம் சாப்பிட்டீங்களா எல்லாருமே
ஆமா ஆமாங்க சிஸ்டர் அப்படிதான் இன் வந்து அதான் முதல் தடவை நம்ம அந்த மாதிரி பண்றது அ நம்ம விளையாடின இடத்துல வந்து ஆழ கம்மியாதான் இருந்தது அதனால நம்ம வந்து ஆ தண்ணல நல்லா பால் மாதிரி போட்டு விளையாடிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணோம்
ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த ஐலாண்டுக்கு போனும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்கு எனக்கு
கண்டிப்பா நீங்களும் போயிட்டு வாங்க சிஸ்டர் ஃபேமிலியோட இப்போ பாத்து நீங்க மழை காலத்துல போறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் க்குதான் ஏன்னா நம்ம வந்து போட்ல பயணம் பண்ணனும் அப்போ பயட போட்லனா நம்ம வந்து அ மழையில பண்ணோம்னா ரொம்ப காத்து அள த்தமா அதிகமா இருக்கும் போட்ல எல்லாம் பண்றது பயணம் வந்து ரிஸ்கு அதெல்லாம் கொஞ்சம் வெதர் எல்லாம் எப்படி இருக் கு சொல்லி பாத்து போயிட்டு வாங்க கண்டிப்பா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் நானும் நீங்க போன எடத்துக்கு நானும் போ போயிட்டு வந்து உங்ககிட்ட கண்டிப்பா அது பகர்ந்துக்கிறேன் எப்டி இருந்துச்சு அந்த பயணம் அப்டின்ட்டு ஏன்னா நீ ங்க சொல்லும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கடல்ல அப்புறமா இந்த போட்டிங்ல நடுக்கடல்ல போயி் அந்த ஐலாண்ட்ல நீங்க மாம்பழம் எல்லாம் போட்டு விளையாட்னது அதெல்லா கேக்கும்போதே எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மாரி ஒரு பயணம் நானு போணு அப்டின்னு ரொம்பவே ஆசப்படுறே
கண்டிப்பா போயிட்டுவாங்க, நெக்ஸ்ட் நம்ம தனியா போறது வந்து கொஞ்சோ போரிங்தா ஃபேமிலியோட போனீங்கனா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போனீங்கனா ஒரு சூப்பரா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா இருக்கு நம்மள நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ட்டு வர மாதிரி இருக்கு அங்க
கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு நாள் போயே ஆகணு, அப்றோ வேற எங்க எல்லா போயிருக்கீங்க
ம் வேற நம்ம வந்து இந்த புதுசா ஓபன் பண்ணிருக்க பூங்காக்கள்லா நம்ம அதிகமா சுற்று வந்தோ இப்போ இ மணலி அ அந்த எடத்துல நம்மளுக்கு போட்டிங் ஹவுஸ்லா ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம வந்து அங்க நல்லாவே இரு க்கு அது ரொம்ப நீங்க பாத்தீங்கனா இங்கெல்லா இப்டி இருக்குமானு சொல்லி யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி பெருசான ஒரு போட்டிங் ஆ அ ரிவர் இருக்கு அங்க நம்ம போயிட்டு வந்தீங்னா ஒரு மிக குறைவான காசுலயே நம்ம வந்து போட்டிங்கு ட்ரிப்லா என்ஜாய் பண்ட்டு வரலா ஃபேமிலியோட
எவ்ளோ செலவு ஆகு உங்களுக்கு அங்க எதாவது டிக்கெட் இருக்கா அந்த போட்டிங்க்கு நம்ம போறோ அப்டின்னா ஏதாவது டிக்கெட் இருக்கா
ஆ கண்டிப்பா இருக்கு தோழி நம்ம கட்டணம் குடுத்துதா போகுற மாதிரி இருக்கு நம்ம வந்து போறதுக்கு வந்து கொஞ்சோ ஃப்ரீதா நம்ம வந்து போட்டிங்ல போணுனா நம்ம நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்ல பார்க் இருக் கு இந்த சைடுலயு ஒரு ரிவர் இருக்கு இந்த சைடுலயு ஒரு ரிவர் இருக்கு ஆ அங்க வந்து மாதாவரம் பார்க்குனு சொல்லி அந்த சைடு ரிவர் இருக்கு அ இந்த சைடு வந்து உங்களுக்கு மணாலி ரிவர்ன்னு சொல்லி இந்த சைடு போட்டிங் ஹவுஸ் இருக்கு ரெண்டு சைடுலயு உங்களுக்கு இருக்கு ரெண்டு சைடுலயு உள்ள போயிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீதா நீங்க அங்க போயிட்டு நீங்க போட்டிங்ல உக்காரணு அப்பறந்னா நீங்க அங்க ஒரு ஆளுக்கு வந்து அம்பது ரூபா நாப்பது ரூபா பே பண்ற மாதிரி இருக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது குறைவான கட்டணம்தானே கண்டிப்பா நம்ம ஒரு முட்டுக்காடு போஸ்ஹவுட் போ போட்ஹவுஸ்க்கு போனோன்னா அங்கல்லா உங்களுக்கு கட்டணம் அதிகோனு சொல்லி நா கேள்விப்பட்ட இது வரைக்கு நா போனது இல்ல நீங்க போயிருக்கீங்ளா தோழி
இல்ல நானு போகல ஆனா நீங்க இந்த மணாலி அப்புறமா இந்த மாதாவரம் அப்படி சொல்றீங்க இல்லையா அங்க போகணுனு நா விரும்புறே ஏன்னா இங்க பாத்தீங்கனா உங்களுக்கு அந்த டிக்கெட் வெலையு கம்மியா இருக்கு ஒரு அம்பது ரூ பா நாப்பது ரூபா அப்டின்னா எல்லாருமே எல்லா ஃபேமிலிஸ்சும் அந்த மாரி ஒரு ட்ரிப் போணுன்னு நா சொல்லுவே ஏன்னா நம்மளுக்கு ஒரு பட்ஜெட்டாவு முடிஞ்சிருது ரொம்ப செலவு இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த கிளைமேட்டும் என்ஜாய் பண்ணிட்டு அப்பறமா அந்த போட்லயு போறது அதுவு ஃபேமிலி கூட இந்த மாரி எடத்துக்கு எல்லா போம்போது போட்டிங்ல எல்லா போம்போது ரொம்பவே நல்லா இருக்கு, எப்பவுமே நம்ம தனியா போகும்போது அந்த மாரி ஒரு சுவாரஸ்யமா நம்மளுக்கு இருக்காது இதுவே நம்ம அக்கா தங்க ச்சி, எங்க அம்மா, அப்பா இந்த மாரி எல்லாருமே சேந்து போகும்போது அது ஒரு தனி சுவை அது தனியா இருக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்
கண்டிப்பா, கரெக்டா சொன்னீங்க நம்ம வந்து ஒரு பர்சேஸ்க்கு போறோ ஒரு மார்க்கெட்க்கு போறோ, நம்ம ஒரு மால்கு போறோ ஒரு பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்க்கு போறோ அப்டின்னா நம்ம வந்து அ ஒரு நாம தனியா போகலா ஆ இல்ல நம்ம புதுசா கல்யாண பண்ட்டுருக்கங்கனா நம்ம தனியா போறது விரும்புவோ ஒரு ஃபேமிலி மேனா நம்ம ஆயிட்டோ நம்மளுக்கு ஒரு கொழந்த ரெண்டு கொழந்த இருக்காங்கனா அப்பனா நம்ம அது கூட நாலு பேர் கூட போறதுன்னா நல்லது ஏன்னா நம்பளால கொஞ்சோ முடியல நா போனா நம்ப கொழந்தைய பாத்துக்கறதுக்கு நம்பளோட தங்கச்சி, தம்பி, அண்ணே அப்டி எல்லா யாராவது இருப்பாங்க நம்பளோட அம்மா அப்பா அப்படி ஏதாவது இருப்பாங்க கூட விளாடறதுக்கு பசங்க இருப்பாங்க பசங்களுக்கு பசங்க வந்து எ எங்க போனாலு அவங்களுக்கு அவங்களோட சைஸ்ல பசங்க இருக்கணு கூட விளையாடுறதுக்கனு சொல்லி எல்லாரு விரும்புவாங் க சின்ன வயசுல இருக்கிற வரைக்கு அவங்களுக்கு தெரியாது ஒரு அஞ்சு வயசு உம்மேல பசங்கல்லா கூட ஆள் இருக்கணு விளாடுறதுக்குன்னு சொல்லி எல்லாரு விழும் விரும்பாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம வந்து நாலு பேர் கூட போனதா நல்லது
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா நம்மளுக்கு இப்ப பசங்களா இப்ப எங்கமே பாத்தீங்கன்னா ரோட்ல விட முடியாது டக்குன்னு ஓடிடுவாங்க அப்பறமா வெளிய எங்காவது ஓடிக்கிட்டு அப்பறமா விழுந்துருவாங்க அது நம்ம நா ஃபேமிலியோட இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேர உக்காந்தா அம்மா அப்பா யாரு பாத்துப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம கொஞ்ச நிம்மதியா இருக்கலா நிம்மதியா நம்மளு அந்த பயணம ரொம்பவே சுவாரஸ்யமா அது பயணம் நம்ம நீடிக்கலா நல்லாருக்கு இதுவே நம்மளுக்கு பசங்க தனியா போம்போது ரொம்ப நம்மள ஏ இது பண்ணிட்டு அப்பறமா நம்மளை கொஞ்ச கூட ரெஸ்ட் எடுக்க முடியாம நம்ம அதெல்லா ரசிக்க முடியாம அந்த மாரி ஆகும் போது நம்மளுக் க இந்த மாரி ட்ரிப்பு போறதுக்கே புடிக்காது ஏன்னா எல்லாமே நம்மளே பண்ணிக்கணு வீட்லயு நம்மளே பண்ணி க்கணு வெளியில போயு நாமளே பாத்துக்கணு அப்டிம் போது நம்மளுக்கு கொஞ்ச ரொம்ப வே ஸ்ட்ரெஸ் ஆயிரு இது யாராவது ஒரு மென்டல் சப்போர்டா இருக்கட்டு பிசிக் கல் சப்போர்டா இருக்கட்டு எப்பவுமே நம்மளுக்கு தேவை அது இருந்தா மட்டுதா நம்மளு ளால அது கொஞ்ச சந்தோஷமா இருக்க முடியு ஏன்னா எப்பவுமே நம்ம இ துவே இதுவே இப்ப பாத்தீங்கன்னா பசங்களையே தா பாத்துட்ருக்கோ டுவெண்டிபோர் இன்டூ செவன் வீட்ல உக்காந்துட்டு இவங்களதான பாத்துட்ருக்கோ என்ன பண்றாங்க என்ன சா புறாங்க ஏதாவது வாயில போட்டுக்கிறாங்களா அப்படின்ட்டு இவங்கள தா பாத்துட்டே இருக்க வேண்டிதா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்ச நேர வெளியில போம்போது அந்த டைம்லயு நம்ம ஆ இதே வேலையில இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்ச அது வெறுப்பாயிரு என்னடா வெளியில வந்தா கூட நம்மளுக்கு நிம்மதியா இருக்க முடியலையே கொஞ்ச நேர நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியலையே அப்டின்ட்டு நம்மளுக்கு வெளியில போகறதுக்கே புடிக்காம போயிரு
கண்டிப்பா நீங்க கரெக்டா சொன்னீங்க எப்டின்னா நம்ம பசங்க வந்து சின்ன வயசுல இருக்க வரைக்கு ஒரு வ கை கொழுந்த அப்படின்னா நம்ம கூடவே இருக்கு நம்ம ஒரு எடத்துல போட்டு விட்டு நா பாப்ப அங்கயே இரு க்க ரசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கூ ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு கொழந்தைங்கன்னா நம்ம எப்டி இருக்காங்க துருத்துரா இருக்காங்க அவங்க ஓடிட்டே இருப்பாங்க அவங்க தகுந்த மாதிரி நம்மளே ஓடிட்டே இருக்கணு இல்லைன்னா திடீர்னு மாய ஆயிட்றாங்க பசங்க அவ்வளவு சீக்கிரமா ஓடுறாங்க பசங்க அப்படி இருக்கறதுல நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க மேல கண்ணு வச்சக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக் கு அப்போ நம்ம வந்து தனியா நம்ம கவனிக்கணும்னா கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்ன நம்ம கொஞ்ச கவனிக்கணும்ல இல்லன்னா கூட மத்தவங்க கவ்னிப்பாங்க அப்டி இருந்தூ